கேக்குதா
ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க
நீங்க என்ன பண்றீங்க
நா மொட்ட மாடில காத்து வாங்குறே நீங்க
ஒக்காந்துட்டுருக்கே
எங்க ஒக்காந்துருக்கீங்க மொட்ட மாடிலயா
மொட்டமாடில்லா இல்ல எங்க வீட்டு கீழ வீடு
கீழ்வீடா செரிங்க செரிங்க ம் சொல்லுங்க
உங்களுக்கு குல்ஃபி ஐஸ் எப்டி புடிக்கு
எப்பிடி புடிக்குமா குல்ஃபி ஐஸ்னாலே புடிக்குங்க ஃப்ளேவர்ஸா
ப்டி இருந்தா புடிக்கு
எனக்கு நட்ஸ்லா நெறைய போட்ருந்தா புடிக்கு நட்ஸ்லா போட்டு மலை மலையா ருக்குணு மலாய்
ம் ம் அது பீச்சுக்கு போனா நல்லாருக்கு நைட் டைம்ல
நா நா சாப்ட்ருக்கே பீச்ல ஃபஸ்ட்டு நல்லாருக்கு இப்போ நல்லாவே இல்ல
இல்லங்க ரீசென்ட்டா நா ஒரு நாள் போனே நானு எங்க அக்காவோட ஃபேமிலி கூட அப்போல்ல குல் அ குல்ஃப் ஐஸ் செம்மையா இருந்துச்சுங்க ஃபுல்லா நட்ஸு ஃபுல்லா முந்திரி எல்லா பெருசு பெருசு நட்ஸு பெரி பெரிய பெரிய நட்ஸுங்க நெறைய போட்டு தாராளமா து மலை
நல்லாருக்கு இல்லேன்னு சொல்ற இல்லேன் நா சொல்லல அது உள்ள ஒரு டைரி மில்க் கூட இருந்துருக்குமே
ஹு ஹும்
இல்லியா அப்பன்னா நீங்க வேற எடத்துல சாப்ட்ருக்கீங்க அங்க நாகராஜ் குல்ஃப் ஐயோ அங்க நாகராஜ் குல்ஃபின்னு ஒரு கட இருக்குங்க
டிப்பண்ணி குடுத்தாங்க அப்பறமா வந் தா எங்க அக்காப் பையே ஒன்னு வாங்குனா பிளாக் கரன்டா அது சொல்லவே வேண்டா அவ்ளோ டேஸ்ட்டு அப்றமா வந்து மேங்கோ வாங்குனாங்க அது செம்ம டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு
உள்ளே
அப்றமா இல்ல எனக்கு என்ன தெர்மா நா ஃபஸ்ட்டு சாப்ட்டுருக்கே சின்ன வயசுல ஒரு பத்து வயசு வந்துருக்கு எங்க மாமா மாமா இருக்காங்கலே எங்க மாம் மா அவுங்க வீடு வந்து தாதா மார்க்கெட்ல இருக்கு நாங்க குல்ஃபி வந்தா பெல் ஏ கூட போடுவோங்க போடுவாங்க அவுங் கூ குல்ஃபி ஐஸ் தருவாங்களா எப்டித்தெரிமா இருக் கோ அது எலல்லல கட் பண்ணி கட் பண்ணி குடுப்பாங்க எல பெரிய எலல பீஸ் பீஸா கட் பண்ணி தருவாங்க அவ்ளோ நல்லாருக்கு அதுல்ல டேஸட்டு இப்பல்லா அந்த மாரி கெடைக்கிறதேல்ல ஆனா எனக் கு அந்த மாரில்லா சாப்புனு போலருக்
இங்க வீட்டாண்ட ஒரு தாத்தா விப் பாங்க செரியா இங்க பாக்கியம் செல்லா ஸ்கூல்ன்னு இருக்கு ஓகேவா அது முன்னாடி ஒரு தாத்தா தள்ளு வண்டில வந்து வித்துட்டு வருவாங்க அந்த ஐஸ் பா எனக் தெரிஞ்சு இப்போதைக்கு அந்த ஐஸ் மட்டுந்தா நல்லாருக்கு பீச் பீச்வேக்கு போகாம இங்க சாப்புன்னுன்னா இங்க நல்லாருக் ஐசு அவுங்ககிட்ட விக்கு நா த முப்பதுவா நா சாப்ட்ட அப்போ இப்போ நாப்பதுவா இந்துருக்கு நெனக்கிற ஏனா அவ்ளோ நல்லாருக்கு அதுல பால்கோவாருக்கு நெறிய மலய் மலயா இருக்கு அதுக்கப்றோ நட்ஸு போட்ருப்பாங்க நல்லாருக்கு நீங்க சாப்ட்டதில்லன் நெனைக்கிறே இங்க ஒரு தாத்தா விப்பாரு அவுரு கர்ட்டா நல்லார் டுக் ஐஸ் இப்பக்கூட விப்பாங்க நா வாங்கி சாப்புனூன் இருக்கே சாப்புன்னு இங்க வந்தா ட்ரை பண்ணி பாருங்க அவுங்க நைட்ல தா இருப்பாங்க ம் நா மெரினா பீச்லயு சாப் ட்டுருப்ப மெரினா பீச்ல எப்டி தெரிமா நைட்ல குல்ஃபி ஃபேமஸ் ஆச்சு நாகராஜ் குல்ஃபின் ஒருத்தங்க நாகராஜ் குல்ஃபி அவுங்கதா ஃபஸ்ட்டு நைட்ல குல்ஃபி ஸ்டாட் பண்ணதே ஓகேவா அவுங்கதா குல் ஃபில சாக்லேட் போட்டு தருவாங்க தெரியுல அது போட்டு அதுக்கு மேலே எதோ சின்ன சின்னதா ஒரு உருண்டியா சாக்கலேட் இருக்குல அதுல்லா போட்டு தருவாங்க அவுங்கதா ஃபஸ்ட்டு பண்ணதே அவுங்க செரியா அவுங்கிடதா நல்லாருந் ச்சு மொதல்ல இப்போ பாத்தா டேஸ்ட்டு நா சாப்ட்டு சாப் ட்டு எனக்கு ஒ அ எப்டி சொல்றது அலுத்து போயிடுச்சா இல்ல டேஸ்ட்டு மாறிச்சா எனக் தெரில அப்போ நல்லாருந்ச்சு சாப்புடும்போது ஃபஸ்ட் டைம் இப்போ எனக் புடிக்கில அவ்ளோ
இல்ல மாறிட்ச்சு ஃபஸ்ட்டு நல்லாருந்ச்சு ஃபஸ்ட் கை மாறி இப்போ இல்ல
இல்ல நா அவுங்கதா செய்றாங்க எனக்கு தெரிஞ் எல்லாரு நல்லாருக்குன்னு சொல்றாங்க எ வாய்க்கப் டி தெரிதுன் நெனக்கிறே எல்லாரு சாப்றாங்க நல்லாருக்கு நல்லாருக்குதுன் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச நா அப்பப்போ எங்க ஃபேமிலி அப்பப்ப போவாங்கங் க லைட்ல நைட்ல செரியா அதனால எனக்கு தெரிஞ்ச அப்டியா தெரி ம் டேஸ்ட்டு மாறிருக்குன் நெனைக்கிறே அதா இருக்கு ஆனா நைட்ல ரொம்போ போவோ
ஆனா நல்லா இருக்குங்க நைட்ல போய்ட்டு சாப்ட்டு ம்
நா போனதோட ஸ்டோரி சொல்றே கேளுங்க எங்க ஃபேமிலி கூட ஆ நைட்டு எப்புமே நாங்க எப்போனா எங்க அண்ண ஊர்லேந்து வந்தா நாங்க போயிடுவோ பீச்சிக்கு ஓகேவா நை ட்ல அ அ நாங்க போனது வந்து சேட்டடே நைட்டு போனோ போய்ட்டு குல்ஃபி மட்டு தா சாப்புட போனோ குல்ஃபி சாப்டுட்டு வந்துலானு பாத்தா குல்ஃபி சாப்ட்டுட்டு செரி அங்க பட்டினபாக்கம் பீச்சிருக்கு போய்ட்டு வர்லானு போனோங்க போனா உள்ள விட்டுட்டாங்க எப்புமே பீச்சில நைட்ன்னா வெளிய தொரத்திருவாங்கள உள்ள இது பண்ட்டாங்க அலவ்ட் பண்ணாங்க அப்பதா தெரியு சேட்டடே ஆனா பீச்ல அலவ்ட் பண்ணுவாங்கனு சேட்டடே நைட் மட்டு அலவ்ட் பண்ணுவாங்க பீச்சில செரி ஓ கேன்னு உள்ள போய்ட்டோ டைம் இன்னா தெரிமா அப்பவே ப்பவே டைம் வந்து பணன்ற மணி ஏ ஏய் எ வண்டில எப்பும் பால் இருக்கு லப்பர் பால் ஓ கேவா அது வச் சிட்டு விளாடிட்டு கண்ணாம்பூச்சி அதுல்ல நல்லா வெளானுங்க றோ டைம் பாத்தா மூன்றையோ நால் மணி ஆயிட்ச்சு ல டைம் இல்ள ஆய்ட்ச்சின்னு எல்லாருக்கு தண்ணி தாகோ அப்றோ நா தண்ணி வாய்ங்கிட்டு வர போனே கடைங்கல்லா தொரந்த்ட்டாங்க காலைல ஆயிட்ச்சில்ல டீக்கட தொறந்த்ருந்துன்ச்சு அங்க போயி தண்ணிய வாங்கிட்டு வந்தே வந்ததுக்கப்றோ அ அங்கிந்து ஒரு நாள் எட்ற மணி கெளம்புனோ பீச் ஸ்டேஷனுக்கு வந்தோ வந்தா அங்க வந்து இது பேமஸா இல்ல பொங்கலு சு சுட சுட பொங்கலுங்க நால்ற மணி காலைல எப்டி இருந்திருக்கு யோச்சு பாருங்க நல்லா இருந்துச்சு போயி சாம்பாரு நல்லா ஊத்தி தந்தாங்க சா பட்லா அதெல்லா சாப்ட்டோ அதுக்கப்பறோ நெக்ஸ்ட்டு டே செரி கே நல்லாருந்துச்சு நெக்ஸ்ட்டே போலானு போனா குடவேல்லங்க உள்ளயே பீச்சுள்ளயே வுட்ல அப்போதா தெரியு நாங்க பாருங்க ஃபஸ்ட் டைம் வந்து பிளான் பண்ணாம போனு செரி ரெண்டாவது தரவ போறோ ஆமா ரெண்டாவது தரவ தண்ணில்லா எடுத்துட்டு போய்னு தண்ணி கேன் இருக்குல அதுல எத்துட்டு போய் அ ரெண்டது நாள் வந்து ஃபஸ்ட்டு பிலால் ஹோட்டல் போனோ பிலால் ஹோட்டல போயிட்டு அங்க டீ குடிச்சிட்டு எல்லாமே பண்ணிட்டு பீச்க்கு போலான்னு போ நா உள்ள போலீஸ்கார் அலவுடே பண்ணலங்க நாங்கல்லா வெறுப்பாயிட்டோ என்னடா இது இளோ பிளான் பண்ணிட்டு வந்தா இப்டி பண்ணிட்டாங்கனு செரி அங்கிந்து நெக்ஸ்ட் எங்க போலான்னு பிளான் பண்ணிருந்தோ பிரியாணி சாப்ட போலானு இது பண்ட்டோ பிளான் பண்ட்டோ அதுக்கப்புற எங்க பிரியாணி சாப்ட எங்க போலானு பாத் புல்யா தோப்பு பேமஸ் ஆச்சே பிரியாணி னால நானு புல்யான்த் போயிட்டு அங்க பிரியாணி சாப்ட்டுட்டு அதுக்கப்புற அப்டியே அங்க அவிங்க குல்ஃபி வ வச்சு ட்ருந்தாங்க ஆ ஏ சாப்ட்டுட்டு அப்டியே வீட்டுக்கு வந்ட்டோ அன்னைக்கு இதுக்கு பிளான் நா போட்டுட்டு போனா அங்க பால் பெரிய பால் எல்லா வாங்கிட்டு போனு தெரியுமா அ சின்ன பால்ல வெளயாண்டா கனி
ஒரு நாள் இப்டி தாங்க கோவலம் ஒருவம் சொல்லி நாங்கல்லா ரெடி ஆயி பிளானே இல்லங்க எங்களுக்கு திடீர்னு என்ன பத்து மணி இருக்கு தெரியில இல்ல எங்க அப்பா காலைல செரி வாங்க கோவல போலா சொ சொல்லி சொன்னாங்க எங்க அம்மா இல்ல சீக்கிர சீக்கிரமா அந்த புள்ளி சாப்பாடு அதெல்லா செஞ்சிட்டு என்ன பண்ணாங்க எடுத்து விட் சிட்டு ஆ முட்ட இருக் இல்ல அது மசாலா போட்டு நல்லா இது பண்ணி எடுத்து வச்சிட்டு நா அது அ அப்பவே எங்களுக்கு பதினொன் பது ஒன்ற ஆ ஆய்டுச்சுங்க செரியா அப்புறமா எல்லா எங்க அம்மால்ல என்னா அவ்ளோ டைம் ஆயிச்சின்னாங்க இப்போ போறோ சொல்லி சொல்லிட்ருந்தாங்க போலாவா சொல்லி சொன்னாங்க எங்க அப்பா ஆ பணண்டாய்ச் எங்க அக்காக்கு போய் கூப்பிட்டுட்டு போறதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் போனோமா ஒன்னு ஒன்றரை மணி ஆயிடுச்சு போய் அங்க ஒரு இம்லி தர்கான்னு சொல்லி இருந்துச்சு அங்க போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் பசங்க விளயாண்டாங்க அங்க டேஞ்சரா இருந்துச்சு கொஞ்சம் மண்ணே உள்ளே போடுற மாதிரி இருந்துச்சா அங்கிருந்து என்ன பண்ணோ வேண்டாம் கோவளமுக்கு போயிடலாம்னு சொல்லி அங்கந்து கோவளம் போணோம் கோவளம் போயிட்டு ந எல்லா என் அக்காவோட பையன் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணனா என்ஜாய் பண்ணிட்டு ஏ அங்க எல்லாம் என்ன பண்ணோம் ஹ இருந்தோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி இருந்தோம் ஹாஃப் அன் ஹவர் மேலயே இருந்தோம் அப்புறமா இல்ல ஏதாச்சும் சாப்பலாம்னு சொல்லி கடை பார்த்தா வேண்டாம்னு சொல்லி சரி ஏதாச்சு வேற வாங்கி சாப்பலான்னு சொல்லி எதுவும் சாப்பிட்டோ
சரிங்க
அப்புறமா ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு சரி கிளம்புலா சொல்லிக்கிளம்புனமா அப்புறமா வந்து ஒரு குல்ஃபி இ கடை அங்க குல்ஃபி சாப்பிட்டோம் செம்மயா இருந்துச்சு ஆ யே பிளேவர் வந்து ஒரு மாதிரியா இருந்துச்ச ஆனா செமையா இருந்துச்சு அப்புறமா கு குல்ஃபி எல்லாம் சாப்பிட்டு வ வந்தோமா அப்புறமால்ல எங்க அக் அக்கா வந்து என்ன சொன்னா அஹ் எனக்கு வந்து ஐஸ் சாப்பிடனும் போல இருக்குன்னு சொல்லி சொ வர வழியில தாங்க ஒரு ஐஸ் வாங்கணோம் அந்த ஐஸ் எப்படி தெரியுமா இருந்துச்சு கு கடைல வாங்கணோம் குல்ஃபி ஐஸ் சரியா ஒரு மாதிரிய சிக் ஸ ஸ்டிக்குல ஒட் ஹ கட்டியா இல்லை ஸ்டிக்குல அது ஒட்டி ஒரு மாதிரியா ஆட்டுனா ஆட்டும் இல்ல அந்த மாதிரி இருந்துச்சு சரி எப்படி இருக்கும்ன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தோங்கோ கோவளம் சைடு ஆ நிறைய கடை இருக்குமில்ல அங்க தான்
ஆமாம்
சாப்பிட்டு பார்த்தோமா செம்மையா இருந்துச்சுங்க முப்பது ரூபாய்
அப்படியா அ ஆ சேரிங்க சேரிங்க சொல்லுங்க
முப்பது ரூபா தான் அந்த ஐஸ் ஆனா செம்மையா இருந்துச்சுங்க பெருசா இருந்துச்சா அப்புறமேல முந்திரி ஃபிளேவர் தான் எல்லாமே அது செம்மையா இருந்துச்சு ஒண்ணே ஒண்ணு நான் வாங்கணே எப்படி இருக்கு தெரியலேன்னு சொல்லி ஒரே ஒரு வாங்கணோம் பார்த்தா நல்லா இருந்துச்சு சந்தாய்சு
சரிங்க நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சிருச்சிங்க
சரிங்க வைக்கறேன்
ஆ ஆ சரிங்க ரொம்ப பேசுறீங்க நீங்க அப்பா